வணக்கம் தோழி ஆஹ் நல்லா இருக் கே நீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க
உம் சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டாச்சு நீங்க
நா இப்பதா ரெடி பண்ணிட்ருக்கே சி
ஓ ஓகே ஓகேங்க நீங்க அன்னைக்கு முறுக் கு சுட்டன் சொன்னீங்க ல்ல நா நீங்க அது ஒரு ஒரு டைம் சொல்றீங்களா நா அளவு வேண் ணா நா நோட் பண்ணி வெச்சுக்ற
ம் செரிங்
எப்டி செஞ்சீங்க ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட் வந்து அரிசி மாவிருக்ல அது பச்சரிசி மாவு கடைல கே
ஓ நீங்க வந்து அரிசி மாவாவே வாங்கீட்டீங்ளா ஓகே ஓகேங்க அர கில
ம் ஹம் வீ வி ட்ல அரைக்கிலான்னு போன வாரம்லா திருவுழா ஃபுல்லா
ஓகே
அரைக்லான் சொல்லிட்டு வாங்குன அது கடைல குடுத்த அது உன்னு அரைக்கவே இல்ல சேரின் சொல்ட்டு நேத்து கரூர் பேருந்த சாரி ஆ வெளிய போயிருந்த போது செரி மார்க்கெட்ல பாப்பாவுக் ஸ்நாக்ஸ் எது இல்லன் சொல்லிட்டு சாப்பட்றத எதுவு இல்லன்னு சேரி முறுக்கு மாவு கடல மாவு மைதா மாவு அப்றொம் கான்ஃப்ளவர் மாவு இதெல்லா வாங்கீட்டிருந்த கடைல சும்மா கம்மி கம்மியாதா வாய்ன்ட்டு வந்த அப்றொ கடல மா ஃபஸ்ட்டு அரிசி மாவந்து அரைக்கிலோ சும்மா எப்டி செய்யறது மொ பை வந்து பாத்துட்டு அதுக்கப்றொ செய்யலான் சொல்லீட்டு அரிசி மா வாங்கி என்ன
அதே அளவு எனக்கு சொல்லி
ஆ செரி கண்டிப்பா அரிசி மாவு அரக் கிலோ வாங்கீட்டு வந்த அதுல வந்து சும்மா ஒரு கப்பு ஒரு டம்ளர்ல அ சும்மா டேஸ்டு க்காஹ நம்மளுடை சுவை எப் எப்டி இருக்கோ அப்டின் சொல்றதுக்காஹ ஒரு கப்பு வந்து அம் கடல மாவு
ஓகே
அரைக் கிலோ அரிசி மாவு அல்ல ஒரு கப்பு வந்து கடல மாவு ஒரு டம்ளர் ச்சும்மா
சரிங்க
பாதி கால்வாசி அதுல வந்து கடல மாவு சேத்தீட்டு ஆஹ் தண்ணி இருக் இருங்க யாரு இதுல ஆஹா இருங்க ஒரு நிமிஷம் சுத்தி நெய் நெய்யும் அதுவும் சேத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சி விட்டு, தெளிச்சி விட்டு மாவு வந்து சப்பாத்தி ரொம்போப் கெட்டியா இருக்க கூடாது, ரொம்ப லூஸா இருக்க கூடாது.
ஓகே ஆஹ் உம் நம்ம அந்த முறுக்கு புடியில புழியிற அளவுக்கு
உஹ்ம் ஏன்னா அது அமுக்கும் போது நமக்கு கீழ அமுக்கனா அமுந்து வர்றதுக்காக, உஹ்ம் ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா அது ஒரு நம்மளால பிரஸ் பண்ண முடியாது. அமுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்போ கெட்டி இல்லாம ஆஹ் ம் அந்த அளவுக்கு வந்து லூஸா பெணஞ்சி அதுல ஓமம், ஓமம் கேள்விப்பட்
ஆஹ் கேள்விப்பட்ருக்கே. குட்டி குட்டியா
உஹம் அந்த அந்த டைப்ல இருக்கும். ஆஹ் அந்த மாரி இருக்கும். ஓமம் வந்து கையிலேயே பெசஞ்சி விட்டு ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு க்கு
ஆஹ் ஆனா இங்க வந்து அந்த அத வந்து தண் தண்ணியில ஊற வச்சு போட்றாங்க. நீங்க அப்டி ஆ ஆ இங்க வந்து எங்க வீட்ல அத்த வந்து அப்டி பண்ணுவாங்க. ஏன்னா அது வெடி வெடுச்சுருவோ அப்டிங்றாங்க. அப்டியா? வருது அத்த இருந்துட்டு அத வந்து தண்ணீல ஊறப் ஊற வெப்பாங்க. வெச்சு அத வடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அத அப்டியே போட்டோம்னா கொஞ்சோ வெடிச்சுரு அப்டின்னா
இல்லையே, ஒண்ணுமே வெடிக்கல. நா நேத்து பண்ணுனல்ல.
ஓகே
குல எள்ளு கறுப்பு எள்ளோ இருந்தாலும் செரி வெள் வெள்ள எள்ளா இருந்தாலு செரி. அத வந்து அதுலயு போட்டுட்டு கொஞ்சோ உப்பு போட்டு தண்ணி தொளிச்சி தண்ணி தொளிச்சி அப்டியே கொஞ்சோ சப்பாத்தி மாவோட இல்ல கொஞ்சோ லூஸாப் பிணஞ்சு ம் துல விறகடுப்புல தா நா செஞ்சே நேத்து விறகடுப்புல வெச்சு எண்ண நல்லா கொதுஞ்சு வர ஸ்டேஜ்ல முருக்கு புழுஞ்சு அத கரண்டில வெச்சு முருக் புழுஞ்சு அப்டியே உள்ளுக் கரண்டில எறக்கிறது நம்ம மேல பட்டுறுமுல்லா அதுக்கு காக அப்டி போட்டோம்னா நல்லா பொருஞ்சு செவந்து வந்ததுக்கப்றோ அப்படியே எடுத்தர்ரது உம் இவ்வளதா தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதுதா உ உம் உங்களுக்கு காரோ வேணுன்னா உஹம் நல்லா இருக்கு கெட்டு போகாது அது இல்லான்ம காரோ வேணுனாலு வரமிளகத் தூள் போட்டுக்கலா
ஓகே ஓகே சேரிங் ஏ
ம்
வெளிய எங்கேயு போகலையா
இல்லப்ப ரொம்ப வெயில் அதிகமா இருக்குத்து
ஆஹ் ஆமா அதனாலதானே ஒரு த்ரீ டேஸ் எக்ஸ்ட்ராவே லீவ்வி்ட்டுருக்காங்க
உங் கூர் சைட்ல வெயிலில்லைங்களா அவ்வளவுக்கு தெரிவிக்காத
அந்தளவுக்கு இருக்காது கொஞ்சோ ரொம்ப இருக்கு ஆனா வீட்டுக்குள்லைலா இருந்துக்குல ஒன்னு ப்ரச்சனை இல்ல வெளிய பொயிட்டு வந்தாாதா ரொம்ப இதா இருக்கு ஆனா சில ஊர்ல் ல்லா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளயே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருக்கு
எங்களுக்கு மரோ இருக்கனால ஒரு வேல தெரிலன்னு நினைக்கிறே
அப்டியா நேத்து பாத்தீங்கன்னா இங்க லைட் ட்டா ப்படியே கொஞ்சோ நைட்ல சாரல் அந்த மார்
உம் ஆமா எங்கேயோ பிறக்கும் மழ பெஞ்ச மாரி ங்க வந்து குளிர்ச்சுக்க பாத்து
ஓகே ஓகேங்க
உம்
நாளைக்கு என்னங்க நான்வெஜ்ஜா
நாளைக்கு வந்து கோவில் நாங்க சொந்தமா கட் டிரிக்கோ இப்போ அது வந்து எங்க ஊருக்குள்ளயா விக்க வீட்டு பக்கத்துலய எல்லா பங்காளி எல்லா சேர்ந்து கட்டிப்போ ஆஹ் அடுத்த மாசோ வந்து கும்பகாபி செகோ அதாவ்து ஜூன் மாசொ என்ன தேதி மட்டு இன்னு ஃபிக்ஸ் பண்ணல
அதனால உம்
அதனால நாண் வெஜு எல்லா செய்ய கூடாதுன்ருக்காங்க
சேரி அப்பறோ எப்டி பண்ண முடியு அத முடிச்சிட்டு வேணா இது பண்ணி
அப்பறோ எங் நா எங்க அம்மா வீட்ல இருக்கனால பங்காளி சாரி இந்தன்னா அம்மா வீட்ல இருக்கத்னால ஒன்னு செரி இக்காது நீங்க செஞ்சு சாப்டுங்க அப்டின்னாங்க
ஓகேங்க
இருந்தாலு ஒரு தனியா இருந்துட்டா தெரியாது அம்மா வீட்லதான் இருக்கோ உம் அது இவிங்க அப்பா சாமி பக்தி அதிகொ வேற இந்த சாமி இதுலேல்லா வெளாட மாட்டாப்புடி
அப்டி ஆஹ் சேரி அ அப்டி ஆப் போசிட்டு மத்த இதுல மத் த இதுலேல்லா பொட்டுங்க அதாவ்து லேடீஸ் வந்து அந்த மாரி இருப் பாங்க நீங்க உங்க வீட்ல வந் து உங்க கணவர் இருக்காங்க
க அடுத்த வாரொ பாத்துக்கலா ஐயோ நீ அப்டில்லா சொ சொல்லக் கூடா சாமி விஷயத்துல போய் அப்டி சொல்லலாமான் என்னுக்கிட்ட சண்டை கட்டுவார் ஒரு நாள் குளிக்காம சாப் டா சண்டையான சண்ட வரு எங்ளு ஆமா எப்பவுமே காலைல குளிச்சிர்ணு ஒம்போது மணிக்குல்லா குளிச்சிட்டு வெளக்கு போட்டு சாமி கும்புட்டு தா சாப்டணு
அப்புடியா ரெகுலரா லராவுலா அது செட் டாவுமான் தெர்ல
க்கெல்லா முன்னையெல்லா சண்டையா வரு அ காலைல எந்துரிச்சோனே குளிச்சிட்டு தான தமிக்கோணு இதுக் அப்புடியோ கை கல் மூஞ்சி கழுவிட்டு மட்டு போறேன் சொல்லி சண்ட வாங்வ கொம்ளப் புள்ள எந்துருச்சோனே குளிச்சிட்டு தானு போகோணு அப்புடின் திட்டுவாக்கி இப்பதா எதோ கொஞ்சரோ ஓஸ் பாப்பா பொறந்தனால
ம் மாறிருக்கு ம்ம் ம் சேரி எல்லா நல்ல விஷியந்
நல்ல விஷியிந்தா அதுவு கடைபிடிக்கிணுமல்ல
செரி குளிக்கிறத ஒரு நல்ல விஸ் தியந்தாங்க நம்ம குளிச்சிதியுமே நம்மளுக்கு ஒரு டயட் இருக் து பாடி நல்லா ரே எ இதாருக் கோ ரிலீஃபாருக்கு
ம்
சுறுசுறுப்பா இருக்குங்க யாக்டிவா நெறைய வேல செய்வோ
ம் ம்
நா நாளா அதே மாரிதா என்னன்னா நா கொஞ்சோ வேலய முடுஷ்ட்டு டக்குனு குளிக்கணுன் நெனைப்ப நானு ஒரு எயிட் தேட்டிக்கல்லா குளிச்சிடுவ எயிட் தேட்டி நயன் அந்த மாரி எல்லா குளிச்சிருவ
காலைல்யு குளிக்கோணு சாய்ந்துர குளிக்கோண் இங்க
என்னனா ஆனா இந்த இந்த சீசனுக் ரெண்டு நேர் ட குளிக்கிறது ரொம்ப நல்லது அதுவ் பாத்தீங்னா கொழந்தைகளுக் ரெண்டு நேரவ் குளிச்சு விட்ரணு கண்டிப்பா அப்பதா கொஞ்சோ அவுங்க நல்லா நைட்டு தூங்குவாங்க நம்ம எப்டியோ கொஞ்சோ அவுங்கல்லா வெளையாண்டு முட் முஷ்ட்டு வர்றாங்க ஒரு ஆறு மணி போல அவுங்ளுக்கு அப்டே லைட்டா குளிச்சு விட்டம்னா அவுங்க நல்லா நைட்டு என் என்ன எந்ரிக்காம எடைல வந்து எந்ரிக்காம தூங்குவாங்க ல்லா நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லனா அங்கயே வொ எங் உதைக்க எதாவது ஒண்ணு எந்திரிச்சு இதுப் பண்ணிட்ருப்பாங்க
உண்மதாங்க
உம்
காலையிலயு காலையிலயு குளிப்பாட்டி சாய்ந்ரோ குளிப்பாட்டிறனு நானு அதே மார்தா காலையிலேயு குளிச்சிரோணு சாய்ந்ரோ குளிச்சிரோணு
ஆ, நீங்க இப்ப அரிசிம் பருப்பு செய்றீங்கல்ல என்ன பருப்பு யூஸ் பண்ணுவீங்க
மட்டுதா
வேற எந்த பருப்பையு யூஸ் பண்ண மாட்டீங்களா நாங்க வந்து நெறையா பருப்பு யூஸ் பண்ணுவோந்
எப்புடி
ஆ இதே மாரிதா நீங்க செய்யற மாதிரியேதா பருப்பு மட்டு மாத்துவோ என்னன்னா அவர பருப்பு தெரியுல்ல அவர பருப்பு அப்றோ கடல பருப்பு சொல்லுவாங்கல்ல கொண்டக்கடலைல ஆ கொண்டக்கடலைல இருந்து வரு அந்த பருப்பு அப்றோ பச்ச பயிரு அதுல செய்வோ தட்ட பயிரு இருக்குல்ல அதுல்ல இதுல எல்லாத்துலயுமே நாங்க வந்து அரிசிம் பருப்பு மாரி செய்வோ
நா தட்டப்பயிர் சாதோ செஞ்சிருக்கே ஆனா வந்து இப் இப்ப நா அதுதா கேட்டே இவரு வோனாட்டப்டி
ஓகே ஆ ஆனா அது என்னன்னா கொஞ்சோ ம்ச் இந்த அளவு சாப்ட்டதியு ஒ கொஞ்சோ இதா இருக்கு தட்டப்பயிரெல்லா
வேக வச்சுட்டு போடணுங்க
வேக வைக்கணு ஏன்னா அது அரிசி கூட அது வேகாது பச்ச பயிர் கூட வெந்துரு தட்டப்பயிர் வந்து ஆ வேகாது ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு
ட்டு தண்ணி நிறுத்திட்டு அந்த தண்ணிதா நா ஊத்துவே
உம் ஓகே ஓகேங்க நாங்களு அந்த மாரியேதா பண்ணுவோ ஆனா எனக்கு பிடிக்கு வீட்லச அ அதாவது பெரியவிங்ளுக்கா கொஞ்சோ பிடிக்காது கொஞ்சோ ஜீர்ணமாகாதுங்க ஒரு மாரி இருக்கு அப்டியா
என்னங்க ஆஹ் சாப்பாடு முடிஞ் சு அவ கூப்பிட உள்ள கூ போணு ரெண்டு பேத் தி வந்து கண்ட்ரோல் பண்ணி உக்கார வச்சுரு சோ அப்டி
சேரி சேரி போய் பாருங்க எதுக்கு
வீட்டுக்குள்ள ச நா சமையல் ரூம்ல இருக்கே அவங்க ரெண்டு எல்லா பாப்பா தம்பி அவருல்லா உள்ளுக்கு இருக்காங்க
ஆ
ரொம்ப ஹெவியான ஒர்க்காவே இருந்துதுங்களா அதனால சரி ஒடம்பு முடியலங் சார் அப்டின்னு சொல்ட்டு லீவ் வுட்டுருக்காங்க லீவ் போட்டுக்றேன்னு சொல்லி கேட்டதுக் கு சரி போட்டுக்கங்க அப்டின்னு சொல்லி சொல்லிட்டாங் அப்பனா திங்க கெழமதா வேலைக்கு போவாங்க ம் அவர் இர்ந்தனாலதா போய் அ பள்ளிக்கு போய் அட்மிஷன் போட்டு த இல்லின்னா வந்து ரொம்ப காட்டுக்குள்ள இருக்குதுங்க ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் காட்டுக்குள்ள பஸ்க்கு போனாலு நம்ம தூரொ அவ்லோ தூரொ நடந்துதா போகணு
ஸ்கூல் பஸ் வந்துரு
ஆ ஸ்கூல் பஸ்ஸா இருந்தா தெரிவிக்காது இது பஸ்லா வெளி பஸ்ல போனம்னா நம்மொ வந்து கொஞ்ச தூரோ ஒரு அர கிலோமீட்டர் தூரோ நடந்து போகணு ஏன்னா பாப்பா வச்சுட்டு நம்ம ரொம்ப வெயில் அதிகமா இருக்கறனால தூக்கிட்டு போர முடியாது சரி அதுனால இன்னைக்கு லீவ் னால நாளைக்கு போறதா பிளானு ஏன்னா இன்னைக்கு அவரு வேலைக்கு போயிருவாருன் அப்றோ இன்னைக்கு அவர் லீவ் போட்டனால சரி இருந்தது இருந்துட்டோ போய் அட் போய் அட்மிஷன் போட்டு வந்தர்லா அப்டின்ட்டுதா போய்ட்டு வந்தோ இன்னைக்கு
சேரிங்க நல்ல விஷயந்தா
உம் உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துது நா அடுத்த தகவல வந்து நா அடுத்த தகவல்ல பரிமாறிக்லா
ஓகேங்க ரொம்ப நன்றி ம்
வேற என்னாவது இன் இருந்தா உங்களுக் எதாவது புதுசா தெரிஞ்சுதுன்னா எனக்கு சொல்லிக் குடுங்க
ஆ ஓகேங்க கண்டிப்பா சொல்லித் தர மேகே ஆ ஓகேங்க நன்றி